ஹலோ
ஆ கேக்குதுங்களா ஆ கேக்குதுங்க
கேக்குதுங்க ஓகேங்க இன்னிக்கு நம்ம செல்ஃப் கேர் பத்தி பேசுவோங்ளா
ஆ ஓகே கேக்குதா
ஓகேங்க நீங்க ஸ்டார்ட் பண்றீங்ளா ம்
பண்டுவே தன பண்டவே
இல்ல உங்க வாய்ஸ் கொஞ்சோ லோவா கேக்குது
அப்டியா இப்ப கேக்குதா
ஆ இப்ப கேக்குது ஓகே
இவ்ளோ நேரோ அப்டி தாருந்துச்சா
இல்ல இப்போ இப்பதா கேட்டுச்சு இப்போ இப்டித்தா கேட்டுச்சு முன்னாடி நல்லா தா கேட்டுது
ஓகே ஓகே ஓகே
ம்
ஆ செல்ஃப் கேர்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆ ஒரு கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு மெயினா பாத்தீங்கன்னா ஏ என்ன கேட்டீங்கன்னா லேடிஸ் இப்போ வந்துட்டு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயோ தா நா சொல்லுவே எல்லாரு பாத்தீங்கன்னா ஒரு சீமன்ஸ் வரைக்கு மே நல்லா பாத்துக்குவாங்க ஒண்ணுமே செ டீனேஜ விடயு ஒரு மேரிட் லைஃப்க்கு முன்னாடி வரைக்குமே நல்லா பாக்குறவங்க இருக்கிறாங்க
ம் ம்
பட் ஆனா அதுக்கப்றோ செல பேர் பாத்தீங்கன்னா வந்துட்டு அத அப்டியே மறந்துருவாங்க அது அப்டின்னா என்னன்ற மாரி மறந்துருவாங்க
இன்னொன்னுமே அ மெயினா கொழந்த பொறந்ததுக்கப்புறோ சுத்தமா மறந்துருவாங்க
வெளனா கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு நிலமைல தா ஓடிட்டுருக்குது
ம் ம் ம்
ஆ அப்டி நானே யோசிப்பே அத இப்ப யோசி அப்டியெல்லா இப்டியெல்லா இருக்கணு அப்டியெல்லா வெயிட் லாஸ் பண்ணணு ஸ்கின் கேர் பாத்துக்கணு டிரெஸ் நல்லா மாத் நா போட்ணு அந்த மாதிரி எல்லா யோசிப்பே பட் ம் எப்டி பாத்தீங்கன்னா எதுக்கு இதெல்லா பண்ணிட்டு இனி எங்க போக போறோ அந்த மாதிரி ஒரு மயிண்ட் வந்துருது ஆனா எல்லாருமே அப்டி கெடையாது சில பேர் பாத்தீங்கன்னா மேரேஜ் லைஃபுக்கு அப்பறோ டோட்டலா சேஞ்ச் ஆயிருப்பாங்க
கண்டிப்பா
ஆனா செல பேர் வந்துட்டு நேர ஆப்போசிட் ஆயி ருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கேட்டகிரில நானு ஒண்ணு
நீங்க சொன்ன செகண்ட் கேட்டகரி நா எப்டின்னா மேரேஜ் முன்னாடி வரைக்கு பேக்குமாறி சுத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களே
ஆ
சொல்றது ஒரு செல்ஃப் ஹேர் இல்லாம டிரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து எதுவுமே செரி எதுமே கரெக்ட்டா இல்லாம இப்போ பாக்குறவங்க வந்து என்ன முன்னாடி தெரிஞ்சவங்க இப்ப பாக்குறவங்க வந்து நீயா இது அப்டின்னு கேக்குற மாறி அப்டி டிரான்ஸ்பமேஷன் தான் ஆயிருக்கு
ஓகே நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ அப்டி இருக்கணு ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரியெல்லா நெறைய தடவ இப்ப ஹஸ்பண்ட் ஆனாலு சொல்லுவாரு அப்டி இரு இப்டி இரு அத பண்ணு இத பண்ணுணுல்ல சொல்லும் போதெல்லா நம்மளுக்கு தோணாது ஏன்னா ஒரு வந்துட்டாங்கன்னா
ம்
க்கு‌ கேர் எடுத்துக்கிறதுக்கு ஒருத்தர நம்ப இப்போ பாத்திங்கனா எப்பா நா பாத்துக்கிறே நீ ரெஸ்ட் எடு அப்டின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ளுக்கு கொஞ்சோ ப்ரீயா இருக்கு பரவால்ல ஆ இவுங்க இருக்கறாங்களேன்ற மாதிரி இருக்கு அதே பாத்தீங்கன்னா எல்லாமே சிங்கிளா ஹேண்டில் பண்ணு வீட்டு வேல கொழந்தை அ அப்டி இப்டின்னு எல்லாமே சிங்கிளா ஹேண்டில் பண்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா ஆ அந்த கெடைக்கிற நேரோ கொஞ்சோ போய் பேசாம உக்காந்தா போது அந்த மாதிரி ஒரு சச்சுவேஷன்ல நா இருந்து வந்தே இருக்காங்க ஆனாலு எனக்கு வந்துட்டு அவுங்க பாத்துக்கறது வந்துட்டு அவ்ளோவா ஒரு இல்ல அவுங்க பாத்துக்க மாட்டாங்கன்ற ஒரு மைண்டு்
இப்போ நீங்க சொன்னீங்கல்லிங்களா இதே மாரிதா எனக்கு தெரிஞ்ச என் அக்காவு என்ன சொல்லுவாங்கன்னா மத்தவுங்க பாத்துப்பாங்க எப்டின்னா பா இருந்தாலு ஏ அளவுக்கு பாத்துக்க மாட்டாங்களோன்ற பயத்துல நா குடுக்க மாட்டே பாத்துக்க விட மாட்டே அப்டின்னு சொல்லுவாங்க
ஆ அந்த மாதிரி இருக்குனும்னா ரொம்ப கஷ்டோ அப்ப நம்ம செல்ப் கேர்லா பண்ண மாட்டோ ஆனா பாத்தீங்கன்னா அதே அந்த கொழந்தைக்கு ஒரு நாலு வயசு எல்லா ஆயிருச்சு இப்ப எ பையனுக்கு பாத்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ஆயிருச்சு இப்ப வந்துட்டு டூ இயர்ஸா நா என்ன யோசிக்கிறேனா அவனா இருக்குறா ஓகே தா ஆனா இந்த ஸ்கூலுக்கு இப்ப சேத்தே பேரன்ட்ஸ் நெறைய பேரன்ட்ஸ பாத் தே எல்லா அவ்வளோ யெங்கா இருக்குறாங்க செகண்ட் பேபியா இருக்கிறவுங்க ஓகே அவுங்க கொஞ்சோ ஏஜ்டா இருக்காங்க தெரியுது இந்த ஃபர்ஸ்ட் கொழந்த கொண்டு வந்து விட் றவுங்க அவ்ளோ நீட்டா அப்டின்னா எப்டி சொல்றது அ அவ்ளோ மாடர்னா இருக்குறாங்க அந்த அந்த இதுல பாத்தீங்கன்னா அப்டியே ஒரு ஆன்டி மாதிரி நா போய் நின்டுட்ருக் போது எனக்கே பீல் ஆச்சி
ம் ம்
இருக்கிறே அப்படின்ற மாரி பீல்லாகி அன்னைக்கு ஸ்டார்ட் ஆனது தா நம்ம ஒடம்ப வந்து ந்துட்டு கம்மி பண்றோ மாடர்ன் ட்ரெஸ் போடுறோ ஸ்கூலுக்கெல்லா டீசெண்டா போறோ அந்த மாரி எல்லா யோசிச்சே அதுக்கப்புறோ என்ன ஆயிடுச்சுன்னா வந்துட்டு சேரி எப்படியு இன்னி ஒரு அடுத்த சைல்டு ஏதாச்சு பிளான் பண்றோனா இந்த பாடி திருப்பி அதே மாதிரி ஆயிரு
ம் ம்
அப்போ எதுக்கு இப்ப பண்ணிட்டு
இருந்தாலு அ அ புரியுது அதாவது செரி எப்படிய மருபடியு அப்படி ஆயிருவோ எதுக்கு பண்ணிட்டு
ஆ அது இப்ப பிரசன்ட் சுச்சுவேஷன் அப்படித்தா இருக்குது அ ரொம்ப ஃபேமிலிலையு வந்த ஒரு ப்ரஷர் இருக்குது ஏன்னா இந்த பீஸ் பி சி ஓடி இருக்கறனால வீட்லயே எல்லாருக்கு பயோ இனி இல்லாம போயிருமோ அந்த மாதிரி ஒரு பயோ அது இல்லாம பையனு
இப்போ ஃபஸ்ட் பேபி அ எ பொறந்ததுக்கு அப்புறோந்தா அந்த பிசியோடி ப்ராப்ளம் வந்துச்சா
அது பொறந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸ்கு அப்புறோப்தா ஸ்டார்ட் ஆயிச்சு
ஓக்கே ஓக்கே ஓக்கே
ஆ அப்போ இப்ப அவனுக்கு இந்த பைவ் அண்ட் ஹாப் இயர்ஸ் ஆயிருச்சு
ம்
பட் இருந்துமே எதுவுமே இல்ல அப்படினும் போது வீட்டுலையு எக்ஸ்பெட்டேஷன் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு ப இப்ப பையனுமே வாயத்தொரந்து கேட்க ஆரம்பிச்சுட்டா பக்கத்துலெல்லா சின்ன கொழந்த இருக்கு இருக்கிறதுனால அவனுமே கேட்க ஆரம்பிச்சிட்டா அப்போ வந்துட்டு செரி வீட்டு மே பயம் வந்துருச்சு இல்லாம போயிருமோனு ஒன்ன வச்சே இது சுத்திட்டு இருக்குமோன்ற மாதிரில பேச்சு வர்ரனால அப்படித்தா நா யோசிப்பே எப்படியு இந்த பாடி டிரான்ஸ்வர்மேஷன்றது பாத்தீங்கன்னா இப்போ எப்படியாச்சுல்லா நம்ம மாத்திட்டோனா திருப்பியு இதே மா ஏதோ ஒண்ணு ஆக போகுது அப்ப நா என்னா யோசிப்ப இத முடிச்சுட்டே பண்ணிடலா அப்ப அது வந்து ரொம்ப ரொம்ப பிக்ஸ் ஆயிரு அதுக்கப்புறோ நம்ம பாடி எந்த டிரன்சவமெசனு ஆனா என்னை என்ன கேட்டீங்கன்னா வீட்டுல இருக்கிற எல்லாரு அப்படித்தா சொல்றாங்க நானு அப்படித்தா நானு அப்படித்தா நெனச்ச ஆனா பர்ஸ்ட் இருக்கற பெள்ளிய கூட கம்மி பண்ணிரு அப்பத்தா செகண்டுக்கு கொஞ்சமாச்சு உள்ள இருக்கும் பஸ்டே நீ கம்மி பண்ணலேன்னா இதுக்கப்புறோ வர்றது ரெடி ஆகாது அப்படின்ற மாரி எல்லா சொல்றாங்க எவ்வளவுக்கு எவ்வளோ உண்மையோ போய்யோ தெரியல ஆனா செல்ப் கேர் வந்து ரொம்ப இப்பார்டன்ட் தா
ம் ம் இப்ப வந்து நீங்க சொன்ன மாரி பாத்தீங்கன்னா வந்து நா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கு அப்படி தா இருப்பே எப்படின்னா பாத்தீங்கன்னா ஆ கரெக்டா எ டிரரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து எதுவுமே சொல்றே ஓ பாட்டி மாரி சுத்திட்டுரிப்பேனு வச்சுக்கோங்களே என்ன இப்ப என்ன எப்படி போனா என்ன ரோட்ல யாரு பாரத்தா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு லூஸ் மாரி ஒரு டீஷர்ட்டு ஒன்னு போட்டுக்கிட்டு ஒரு ஒரு லோயர் பேண்ட்டு ஒண்ணு போட்டுக்கிட்டு சுத்திட்டு இருப்பே ஆனா மேரேஜ்கப்புறோ அப்படியே நா டான்ஸ்வர்மேஷன் ஆயிட்டே எப்பிடினா ட்ரெஸ் இப்படிதா ட்ரெஸ் பண்ணணு இப்படிதா இங்க போகணு இப்படிதா இங்க வரணு எல்லாமே கார்ணோ ஹஸ்பெண்ட் தா அவுங்ளுக் வந்து எனக் எங்க வீட்லே அப்பா அம்மா எப்டின் பாத்தீங்கன்னா மாடன் ட்ரஸ்ஸா அவுரு பேண்ட்டு கூட நா போடக் கூடாது பசங்க தா அது போடுணு அப்டினு சொல்லி ந்தவ நானு இங்க வந்து எனக் அப்டியே ஆப்போசிட் வீட்ல அத்த அ எங்க மாமியார்மே என்ன சொல்லுவாங்கன்னா ஏ நீ இது மாரி என்ன அ வயசானவ்ங்க மாரி நீயே சுடிதார் போட்ணுன் நெனைக்கிற ஜீன் போடு டி ஷர்ட் போடு அதுதா இப்பல்லா ட்ரெண்டு் அப்டின் சொல்லி அதெல்லா ரொம்ப அவ்ங்க பேசுவாங்க எனக்கு அதுதா ஆச்சர்யமா இருக்கு அது எல்லாமே ஓகே இவங்ளே ஓ இப்டி சொல்றாங்கல்ல அப்டின் சொல்லி அப்பாக் வந்து நா ஃபஸ்ட் டைம் எனக் கல்யாணாயி ஒரு டூ டேஸ்ல நா ஜீனு ஒரு டி ஷர்ட்டு ஒரு அப்ப டி ஷர்ட் இல்ல ஒரு டாப் மாரி ஒரு முட்டி வரைக்கு இருக்கு அந்த மாரி போட்டு போய் நின்னப்ப ஷாக்கு ஆனா எதும்மே சொல்ல முடியாதுல்ல மேரேஜ் ஆயிடுச்சு என்ன பேச முடியு இனி அவங்க சொல்றத கேக்கணு அப்டின் சொல்லி இப் பாத்தீங்ளா அதே மாரி அம்மாவு அப்பிடிதா முடில கை வெக்கவே கூடாது நா அங்க இருக்க வரைக்கு எப்பிடியோ இருந்துக்கோ எல்லா கல்யாணம் முடிச்சு பாத்துக்கோ முடிச்சு பாத்துக்கோன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதே மாரிதி போயி கல்யாணம் முடிச்சது ஹேர் கட் பண்ணியாச்சு பண்ணி ஹேர் கலரிங்லா பண்ணி ஒரு சுத்திட்டே தா அப்டி மாறி போய்ட்டே அதுதா இ இவுங்ளுக்கெல்லா எ ஒரு மாரி இருக்கு எப்பிடி இருந்த நா என்ன பாத்தியா நாங்க சொல்றதே கேக்க மாட்டேன்ற அங்க போய் உ இஷ்டத்துக்கு இருக்க அப்டின்னு எனக் என்னன்னா இவுங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து இப்பிடிதா இருக்கணு அப்டின் சொல்லி அவங்கள்க்கு ஆசயா இருக்கறத சொல்லுவாங்க எனக்கு அது வந்து நா வீட்லருக்க வரைக்குமே ஆச இப்ப ஸ்கூல் போறப்ப காலேஜ் படிக்கிறப்பல்லா வந்து பொண்ணுங்க வந்து மாடனா தா இருப்பாங்க அது பாக்கும்போது ஓகே இந்த மாரி இரு க்கலாமே அப்டின் சொல்லி தோண்னாலு வீட்லல்லா பிடிக்காதுனு சொல்லி இருந்திருக்கே சோ அது எ ஆசைக்கே த்த மாரி இந்த விஷ்யோ எனக்கு அமஞ்சுச்சுன் தா சொல்லுவ செல்ஃப் கேர் வந்து ரொம்ப அதிகமா பண்ண ஆரம்பிஸ்ட்டே இப்போ
ஆ ஓகே ஓகே நல்ல நல்ல ஒரு விஷ்யோ ஆனா என்னோட
மைனஸ் எதிர்ப்பா காம எக்சசைஸ்லா பண்ண மாட்டே அதுக்கு எனக்கு ரொம்ப தூரோ நீங்களாவ்து பண்றீங்க
ஆ இங்க வந்து ஊர்ல அ டீசன்ட்டா ட்ரஸ் பண்ணு அவரு அப்பிடி மொதல்லல்லா என்ன யோசிச்ச ஆ நம்ப இப்ப வீட்ல இவ்ளோ ஸ்ட்ரிட்டா இருக்கறதுக்கு நம்பளுக் வந்து ஆ ஒரு ஆப்போசிட்டான ஒரு ஆ அவ ஒரு த்தர் தா வந்து வருவாங்க அப்டின்னெல்லா யோசிச்சே பட் ஆனா கெட ச்சது பாத்தீங்கன்னா வீட்ல எப்பிடியோ அதே மாதிரி ஒன்னுதா கெடச்சது அதுனால ஆ அ ஸ்ட்ரிட்டுனா அப்புடி இப்டி ட்ரஸ் பண்ணா இ எனக்குமே புடிக்காதுதா பட் ஜீன் டாப் எல்லா நானுமே போட மாட்டே பட் இருந்தாலு எ எ எப்பிடி இப்பிடியே இருந்தான்னா ஆ
பிரச்சன இல்லீங்ளா ஆ
இல்ல ஆக்வேடாலா அதுமே ஜீனு டி ஷர்ட் எல்லா நா போட்டதே கெடையாது சின்ன வய்சுலருந்தே வீட்லயுமே அது வந்துட்டு வேண்டான்ட்டு சொல்லுவாங்க
ம் ம் ம்
ஆனா இவரு பாத்தீங்ன்னா அத விட இ எப்பிடி கொல்றது ஆ அதயே இவரு நா கடைசியில நா செலக்ட் பண்ணி ஒரு ட்ரெஸு போட்டாதா இவருக் கோவ வருமே சொல்லி இப்ப டிரெஸு செலக்ஷன் ஃபுல்லாமே அவருக்கு விட்டுட்டே போங்க எதையோ என்ன எடுத்துட்டு வாங்க எனக்கானா எனக்கு புடிச்சிருக்கனு உங்களுக்கு புடிச் சிருக்கனு எடுக்குறது அந்த மாதிரி ரெண்டு பேரு போயி அந்த ட்ரையல் ரூம்ல வரைக்கு ரெண்டு பேரு போயிதா போட்டு பாப்போ ஆ ஏ னா அப்பதா என்ன என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க வெளிய மூஞ்சிவ் பேஸ் ரியாக்ஷன் தெரியாது அந்த ட்ரயல் ரூம்ல வந்துட்டு எப்டி சொல்றது ரெண்டு பேருதாருக்கு வேணுன்றது வாய தொறந்து சொல்லி ட்டு வாங்கல்ல
உம் உம் அம்மா
ஓ அந்த மாதிரி அந்த அளவுக்கு வரைக்குமே இப்பவூ இப்ப இப்போ அவரு இப்போ பக்ரீத் வருதுனா ஒரு டிரெஸ் எடுக்கறதுக் போனா கூட நா அவர்கிட்ட விட்ருவே போங்க என்னமோ பண்ணிட்டுவாங்க அப்டின்ற மாதிரி இல்லாட்டி நா மட்டு போயி எடுத்துட்டு வந் தா அவருக்கு புடிக்காது அது போடு அது போடும்போதெல்லா திட்டுவாரு என்ன
உம்
எப்புடி இருக்கு பாரு இதத்தா இது இதுக்கா அவ்ளோ இது அப்பிடி இப்டின்னுவாரு அதே அவர் இஷ்டத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டு எனக்கு போடவே புடிக்காது
உம்
இந்த மாதிரி ஒரு டிரெஸ்ஸு போடுறதுக்கு புடிக்கலன்னா நா அதுக்கப்பறோ போடவே மாட்டே அது எவ்ளோதா இருன்ச்சினாலு போடவே மாட்டே செரி நெக்ஸ்
ஓகேங்க ஓகே நெக்ஸ்ட் கால்ல பேசலா ம்